ஹலோ எதுனமா நய் நய் நய் கத்திட்டு இருக்கீங்க
ய ஒன கவன் பேச போற அவண்ட அதுதான அப்ப சொன்ன அவ ஒரு இம்பார்டன்ட்
நா டெய்லி என்ன மணிக்கொரு கனமா பேசிட்டு இருக்க கேவா ஐ
ஏ மணிக்கு ஓர் கணக்கா இப்ப நம்ம இத விசயமா இருக்கனா அத நீ இத கூட புரியாது ஒனக்கு பைத்திய காரி அஞ்சு நிமிச அவன்ட்ட புரான ஆஜ பைக்
ஏ நீங்க உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட நீங்க மணிக்கொரு கணக்கா பேசலன்னா அப்ப எல்லா கே ஸ்டாண்ட்ல சும்மா உக்காந்து வெய்
ஏமா மணிக்கிறக்கு பேச நா இப்ப பேசறதுக்கு அவன்ட நா என்னைக்குமே பேச நான் எதுமே சொல்ல நா அவ
ஓவரா பண்ண அவன் டெய்லி எனக்கு போன் பண்ணிட்டா இருக்கா அவன் ஒரு தேவைக்கு போன் போன் பண்ணும்போது பேசாம இன்னா கட் பண்ணி விட் நால் மணி நேர கழிச்சா ஃபோன் பண்றது
டெய்லி பேசாது இப்ப நா விஷயத்த சொல்லின் வரும் வரலல அடிக்க நான எவ்ளோ நேரமா
எவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷந்தா நா அவன்ட பேச பத்து நிமிஷந்தான பேசுனே பத் பத்து நிமிஷத்திக்கு எதுக்கு போய் இப்படி கத்துறீங்க
பத்து நிமிஷ நா எங்கயோ வந்து சேந்தாச்சு சரி ந பத்து நிமிஷமா எங்கயோ வந்து சேந் இனி பைக்ல வரும்போது நீ ஒ இது நீ உ போக்குல சும்மாதா இருக்கு ஆனா
அவ எதுக்கு போன் பண்ணா அர்ஜென்டா இருந்துச்சு நா என்னன்னு கேக்கலா
சரி அதுக்கு அஞ்சு நிமிச நல்லா போனா அஞ்சு நிமிஷ ஆகுமா பத் பத்து நிமிஷமா அவன்ட்ட குடும்ப கத எல்லா பேசிட்டு வந்திருக்க
என் குடும்பங்கல தா பேசின இல்ல எ தம்பிட்ட தானே பேசுனே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சன
எ தம்பிட்ட பேசு பேசு அத நா அது தம்பிட்டு ஒருநாளு பேச பேசாதன்னு சொல்ல போறதில்ல பைக்க கததா இப்ப என்ன உன சொன்னது என்ன நீ புரிஞ்சுக்கிற
ஒரு உங்களுக்கு காசு வருதுன் சொல்ட்டு சும்மா ஓவரா தலைக் மேல துள்ளாதீங்க சும்மா எல்லா உக்காந்து பேசிட்ருக்க முடியாது எ வேலயு பாத்துட்டுதா உக்காந்து பேச முடியு
ஆமா நா என்ன சொல்லண்ணா இப்போ அவன்ட்ட பேசறது இதுல இப்ப நம்மோ அவ அவன்ட்ட எதா சொல்லிருக்கே
அவ என்ட்ட என்ன சொல்லிக்கிட்டே நா ஒடனே வெக்கெ நா அவ ஏனு கேட்டே அவ ஃபஸ்ட்டு இததா சொன்னான் காலைலயே ஃபோன் பண் ஒரு தேவைகு ஃபோன் பண்ணா ட்டன் பண்ண மாட்டியே எதுக்கு ஃபோன் வெச்சிருக்கன் சொன்னா ஐ ஃபோன் வேணு அதா அத்தான் கெளம்பிட்டாங்களா கெளம்ப முன்னாடி குடுத்து விடுன் சொல்லதுக்கு தா ஃபோன் பண்ணி கெளம்பி டாங் லா அப்டின் கேட்டா நா அதா யாருமே கொளம்பிட்ட வந்தோனே அவ வந்து சொல்லிகிட் இருந் சும்மா ந கட் பண்ண முடியுமா அவ அவ மறந்துட்டே சரி எப்ப நாளக்கி நீ எப்ப ஸ்டேஷனுக் வருவா அப்ப நா கொண்டு தர சொல்றேன் சொன்னே இல்ல அப்டி வேண்டா நா நார்வேல் ஸ்டேஷன்ல அன ல வர நாகர் கோயில்ல எறங்கிருவே இவ இங்கிருந்து ராம் போறானா
ஆ
கொட்டாரத்துல இருந்து அப்ப அவ அவன்ட்ட நாளைக்கு நா வந்து வாங்க சொல்றே அப்டின் சொன்னா அதா சொன்னே சார்ஜர வந்து இத சார்ஜ் நிக்காது டக்குன்னு எறங்கிரு நா சார்ஜரே அப்ப குடுத்து விடுறே ஆ அப்ப சொன்னா கேபிள குடுத்து விடுன் நமக்கு இந்த கேபிள் வந்து எல்லா மண்டையிலயு சேராது அது ரொம்ப சின்ன கேபிளா இருக்கு அததா சொல்லி கிட்ருந்தே கேபிள் சின்ன கேபிளா இருக்கு இது கார்ல தானே போடுவேன்னு சொன்னா கார்ல போடுறதுமே இது நார்மல் கேபிள் மாதிரி இல்லன் சொல்லிட்ருந்தே
இது சார்ஜர் யாராரோ மாத்தி போடண்டாமா ஐ ஃபோன்ல பொறுத்த யாரா சார்ஜர்
ஏ கேபிளு செம மெண்டலா நீங்க சொல்றத ஃபஸ்ட்டு ஒழுங்கா கேளுங்க இரிட்டேட் பண்ணாத வெளிய இருந்து பேசி ட்ருக்கே ஆ கேபிளு ஒரே கேபிள்தான கேபிள மட்டு குடுத்து விடு மண்ட வேண்டான் சொன்னா அததா சொன்னே கேபிள குடுத்து விட்டாலு அந்த மண்டையில குத்துற பின்னு வந்து இது சின்னது நீங்க வாங்கிட்டு வந்தது அப்ப இது வேற சார்ஜர் பின்ல வந்து கேபிள் ஆமா இந்த
மண்டைல குத்த பின்னு சின்னதுனா என்ன புரியல எத நீ சொல்லியா
கேபிள் ஒயர் இருக்குல்லா ஒரு பக்கோ நம்ம எதாவது ஃபோன்ல குத்துவோ இன்னொரு பக்கோ வந்து நம்ம இதுல பேட்டரில குத்துவோ
ஆமா
அந்த பேட்டரில குத்துற பின் வந்து நார்மல் நம்ம குத்துற இதை விட சின்னதா இருக்கு ரொம்ப ஒரு சி டைப் பின் இருக்குல்ல அந்த மாதிரிதா இருக்கு சின்னதாட்டு அதா சொன்னே இது நார்மல் கேபிள் மாதிரி இல்ல
ஆமா ஐபோன் அப்படிதா இருக்கு
இங்க உள்ளதல்லா அப்படி இல்ல அததா சொல்லிக்கிட்ருந்தே நா ராக்கியெல்லா வச்சிருக்கே அதல்லா நார்மல் பின் தா
ஏ அவ என்ன சொல்றதுக்கு அவ என்ன ரூம் போட்டியான்ல்ல
நாளைக்கி போடுவாங்கல்ல எப்டியு ஒரு நாள் சே அததா சொல்லிக்கிட்ருந்தே
போ ரூம்ல போய் சார்ஜ் போட சொல்லு
அதுதா நா சொல்லிக்கிட்ருந்த அத உடனே கட் பண்ட்டு வர முடியுமா அவ இவ வேண்டா அதா அதான் சொன்னே கேபிள பத்தி சொல்லிகிட்ருந்த இப்படி இருக்கு த்ரீடாட் பின்னு த்ரீடாட் பின்ல இது நீல பின்லா எல்லா எடத்துலியு இருக்குமான் தெரியாது நீ ஏதா அதுக்கு மேல அடாப்ட்ரு உண்டுனா அத வாங்கிடு போ அப்டின் சொன்ன இதையு குடு
ஆமா நம்ம இது சார்ஜர் வந்து இதனா ஃபா இது விவே மாடல்ல வித்தியசமானது அதனால யூஸ் பாடுல்ல
அததா சொல்லிக்கிட்ருந்த அடாப்ட்டருக்குனா கொண்டு போய் அப்படி யூஸ் பண்ணு அதா சொன்னா ரூம்லே இல்லாம இருக்கு ஒரு பின்னாது இப்படி இல்லாம இருக்காதுல்ல அத அப்ப பாத்துக்கலா நீ அப்ப சார்ஜரையு குடுத்து விடு அப்டின் சொன்ன அததா சொல்லிக்கிட்ருந்த பெறகு என்ன இது சிம் எதாது போட்ருக்கியா யாராவது யூஸ் பண்றீங்களானு கேட்ட அதெல்லா ஒன்னு இல்ல அப்டின் சொன்ன பழைய போட்டோஸ் அப்ப டெலீட் பண்ணி எல்லாரு எடுத்த போட்டோ இருக்கு அனுப்பிச்சு விட்டதெல்லா அதா சொன்ன அத அந்தவிட நீ பா்த்து டெலீட் பன்னு உன் போட்டோ நா நல்ல போட்டோ வேனா இருக்கட்டு வேற இல்லாத போட்டோவ டெலிட் பண்ணு ஏனா இனி எடுக்கறதே ஒரு லோடு போட்டோ வரு அனிட்ட ஐபோன்ருக்கு இருந்தாலு இனி இதுலயு எடுப்போல்ல அதனாலதா டெலிட் பண்ண சொன்னனு சொல்லிட்டுருந்தா வேற ஒன்னு நா சொல்ல அதுக்கு பெறகுதா இந்த இப்டி கால் பேசிட்டுருந்த அதனாலதா எடுக்கலனு சொன்ன அப்பயே என்ன கால் என்னன் சொன்னா வேற ஒண்ணுமே பேசல சேரின் சொல்லிட்டு வெச்சான் படபடன்சொன்னா என்னா நீங்க இப்ப நா படபடன் சொல் சொல்லிட்ருக்கே அதையுமே அந்த கேபிள் உங்களுக்கு புரிஞ்சுதா நா சொன்னது
சேரி சொல் புரியலதா ஆனா நீ நீ கொஞ்சவா இத இத யோசி க்கிற நீ சீரம் ஃபோரோ கூட இதையல்ல
ஏ நீங்க என்ன யோசிக்கிறீங்க நீங்க ஒரு விஷயத்துல நீங்க நீ எதாவுது யோசிச்சு பண்றீங்களா என்ன மட்டு இவ்ளோ கொற சொல்றீங்க
இல்ல நீ அட்லீஸ்ட் இப்ப நீ இத யோசிக்கல்ல
யோசிக்கலதா அவன் அவ ஒரு தேவைக்கி சொன்னா சரி அப்ப இப்டின் நா க்ளியரா சொல்லிக்கிட்டு போன ஒரு பத்து நிம்ஷந்தா இத சொல்றதுக்கா நீங்க ஒரு மண் நேரோ என்ன ஒத்தகி விட்டுட்டு அப்படி ஒன்னு இல்ல இல்லனாலு ப்ராமிசா இல்ல அவ னே வெச்சுதா வெச்ச பெறகுதா உங்களுக்கு போன் பண்ணே அவன் சரி அப்ப வைக்கேன் சொல்லிட்டு நா வேற என்ன பேச அவன்ட இதக்கே
ஆஹ சரி ஆஹ் ஐபோன ஐபோன குடுத்து உட்றலாமேயே ச்ச இப்ப கொண்டு வந்துல இனி எப்டி
எனக்கு அந்த ஞாபகோல்ல இவன் கேட்பான் உள்ள ஞாப கோ எனக்கு இல்ல அதா சொன்னே இல்ல ராம் இங்க கொட்டாரத்துல இருந்து ஒரு பையன் உண்டுல்ல அதனா நாளைக்கு வந்து வாங்க சொன் அவன் போறானா இப்ப நாளைக்கு அவன வந்து வாங்க சொல்றேன் அவனிட்ட குடுத்து விடுங்கனு சொன்னா ஆனா அதுக்கு ஒரு நல்ல பவுச்சு தான் இல்ல அப்பவே பவுச்ச மாத் மாத்தன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்னு வாங்கி போடல பவுச்
அவன கையோட வாங்கி போடச்சில்ருவா நீதான் நீ இனி சம்பாதிக்கும் போது இல்ல குடுத்து வாங்மாற
போற இடத்துல கிடைக்குமானு தெரியாதுல்லா ஆனா உடன உடனே நீ எல்லா என் தலைல கட்டிருவீங்க ஒரு லட்சந்தா சேலரி வாங்க உங்ககிட்டயே ஒண்ணு இல்லையா என்ன மட்டும் சும்மா எப்டி சொல்லாங்க
சேரி என்ன இனி ஆனா இந்த சடங்கு வீட்டுக்கெல்லா இனி பாத்துக்கப்பா இனி அவ்ளந்தா எனக்கு தெரியாது
எனக்கு தெரியது நீங்க வரண்டா நாப்
இ கார்ல முத கார்ல கார்ல முதல் ரெண்டு பய்ந்து கிடந்து ஆஹ் நான்ப்ப ஒரு முன்னூத்தம்புரூவாக்கு போட் தேமாரு கூட்ட பயண்டி ஆயிச்சு இப்ப பாத்தா மறுபடியும் ரெண்டு பாயிண்ட் தான் கிடக்கு
நீ இல்லாமே இனி நாளைக்கு போடுவோம் நாளைக்கு இனி எப்படியோ ஃபுல்லா போட்டுதான் வேண்டா அவன் இனி ஃபுல்லா போட்டுட்டுதான் உடு ஆமா
போட்டே முன்னூத்தம்பதுருவா போட்டே
எதுக்கட் இந்த வாட்டி கார்டு யூஸ் பண்ணலல்ல
என்னது
ஒரு ஐநூறு ரூபாக்கு போட்டு வைக்கிறீங்களா
என்னது
ஐநூறு ரூபாக்கு போட்டு வைக்கிறீங்களான்னு
எங்கன் இன்னக்கி இப்ப முன்னூறு ரூபாய்க அத காட வச்சுதான் போட்டுட்டு வந்தே
கிரெடிட் கார்ட் ரொம்ப யூஸ் பண்ணிருக்கான் இந்த வாட்டி இந்த வாட்டி யூஸ் பண்ணலல்ல நீங்க யூஸ் பண்ணீங்க எங்கேயுமே போகல்லியே
காடு வச்சு எங்கல்லா எவ்ளோ யூஸ் பண்ணிருந்தா காடு பில்லுமண்ணு முப்பதாயிரம் ரூவா எல்லா வரும்
முப்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க
என்ன பண்ணியன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆடகு தான் கட்டிருக்கே
அப்போ அந்த ரூபால்லா எங்க
எந்த ரூபா
எந்தமாதி இது வந்தது ப அதனா
முதலே எடுத்து புட்டால மாத்தி பேங்கல போட்டல
ஆமா அது வரலையது நம்ம
பைக்காதுல பத்தாயிரம் தான் வந்து பத்தாயிர தான் வந்தும் ஏ கொடசெல்லவுக்கு ஏ ரெண்டு ஒண்ணு தொண்ணூறு வந்து
அதே செரி ஆனா அதுக்கு பிறகு முப்பது ஏதோ இவன் பெங்காலி போட்டு விடணும்னு சொன்னீங்கல்
பெங்காலி போட்டருந்த நா இருவது பெங்காலி போட்டந்துதான் இருபதாயிரம் மாத்துன அப்டியே போய் எடுத்துட்டானுலா
ம்
இருபதாய ரூபாய எடுத்து போட்டத அப்டி எடுத்துட்டாங்கானா மாறி அதுதா பத்தாயி ரூபா மட்டும் வந்த மிஞ்சி பத்தாய ரூபா வர்ல
அப்ப போனஸ் அமௌண்ட்டும் தீந்து கார்டுலே முப்பதாய ரூபாய்க்கு மேல எடுத்தாச்சு
ஆமா முப்பதாயிரத்துக்கு மேல தான் எடுத்துருக்கேன்
அப்பா இனி அடுத்த மாசம் சேல்ரியே இல்லியே
அடுத்த மாசோ என்ன பண்றார்னு தெர்ல காடம் மாரி பெட்ரோலுக்கு ஃபுல்லா காட்ல தானே எத்தன ஒரு ரெண்டாள் ஒட்டியே பெட்ரோல் கார்ல போம்போது தா இது பண்ணும் போது போட்ருக்கு
இப்ப வந்து என்னத்தையோர் நீங்க என்ன பண்றீங்கன் சொன்னாருனா நா எங்க
மாறி அவருக்கு அதுக்குறே அவுட்டு ரெண்டு நாளை சீ
அவர்டேனா அப்ப ஆமா ஓ நீங்க வந்து சேல்ரியல்லா அப்ப எங்க கொண்டு போனிங்க போனஸ் அமௌண்ட் வந்தப்
எ எனக்கு எப்படி போச்சுனே தெர்லனா இந்தட இந்தட எப்புடி போகுனே புரியல நா ஃபுல் ஆஸ் பிட்லு ஃபுல்லா இப்டி போச்சா கொஞ்சோ
பெட்ரோல் போடதுக்கெல்லா சும்மா வருதுக்கெல்லா அவரா ஹாஸ்பிட்டலுக்கு தந்துட்டு இருக்காரு ஐயாயிரம் பத்தாயிரம் தந்த மாதிரி நீ எனைக்கே சொல்லட்டு அவன் வேல செய்யதெல்லா என்ன செய்வானு கேட்டுட்ட அது மாரி நானும் சொல்லுவே ஹாஸ்பிட்டல் நீங்களா குடுத்துட்டுருக்கீங்க சும்மா இவ்வளோ செய்த பிற எதோ ஒண்ணுமே செய்யாதது மாதி ரி அவங்க நனப்பு
இப்பல்லா ஒன்னு சொல்லல நீ இப்ப அந்த கதைய பத்தி பேசறத நா நா பேசுனது
என்ன பேசல இன்னைக்கு ஒரு நூறுபாய்க்கு மொறச்சதையு பாத்தே எனக்கு அப் பவே பக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஓரளவுக்
நீ நூறுவாய் நூறுவாய்க்குல்ல வைஜா நூறுவாய்குல நேத்து அவர்ட்ட இருந்து ஆயிரத்தைநூருவா வா ங்கி போனே
எதுக்கு அது வேற எதுக்கா செலவு பண்ணீங்களா
அதான் சேரி செல ஆ தின் இல்லியே அவரு தந்தன்ன மிச்சோ ஒரு ஆயரூபா கிட்ட ஆயிரத்தி அ ஆமா ஆயிரத்தி எட்நூறு கிட்ட உண்டு அதுல நேத்து அ கல்யாணத்துக்கு ஐநூரூவா மொய் எழுதுனே
ம் மிச்சம் ஆயரூவா
இல்ல ஆயருவா தா மொத்த ஆயிரூவாக்குள வாங்குனனு நெனைக்கே கல்யாணத்துக்கு ஐநூருவா மொய் எழுதுனே அஸ்வினி முன்னூரூவா போட்டுவுட்டா மிச்ச எரநூரூவா ஏ ஏ எரநூறு நம்மளுக்கு முன்னூறுவா அவியலுக்கு எரநூறு அவளுக்கு முன்னூறு மொய் எழுதுனே செய்யா நம்மளுக்கு ஐநூறு அவளுக்கு முன்னூறு சாரி ஆமா ஆயரத்தி அ நம்மளுக்கு முடிஞ்ச ஐநூருவா அவளுக்கு முஞ்ச ஒரு எண்ணூருவாயாச்சா அ அதுலே அஸ்வினி ஐநூருவா போட்டு வுட்டா மீதி ஐநூறு பன்னைக் குமார் அண்ணனு குடுத்தே
எதுக்கு
குமார் ணே குடுத்தன்னா இன்னைக்கு தெதீனு வாங்கம்போது சர்வே வந்தாரு சர்வேருக்கு திடீர்னு பேங்கு போம்போது ரூபாய் இல்லனு வர அவசரத்துல என்ட பர்சலந்த டக்குனு ஐநூருவா எடுத்து குடுத்தே சித்திடே கேக்க முடியா தந்தா வாங் ஏனா அவிய நெறைய மாத்தி மாத்தி செய்யறாக
இதெல்லா ஒண்ணு கேக்க வேண்டா
ஏற்கன்வே அவிய நெறைய உருட்டி பெரட்டி அஹ் ஆஹ் ஒரு விஷயம் சொல்லுவ யார்டயு சொல்ல கூடாது ஆஹ் அன்னைக்த அன்னைக்தா சொன்ன இல்ல சித்தி நமக்காக சேத்து ஒ ஒரு பண்டொ சீட்டுல்லா எங்க அம்மைக்கு நக சேத்து கெட்டியாக அதுக்காக இவ்வளோ துணி அடிச்சு இவ்வளோ வளையும் பண்ணி மொத எங்க அம்மா ரெண்டு சீட்டு போல குடுத்தா போல எரநூறுவா வச்சு எறநூறுவாயோ எரநூறு ரூபா வச்சு ஒரு மாசம் ஐநூறுபலாம் வரா போல மாசத்துக்கு ஒரு வா மார வாரத்து நூறுவா இல்ல என்னதா இல்ல மாசத்துல கடைசி ரூவா கெடைக்கு
ஆமா அந்தரூபாய் எதுக்கு சேத்து வச் சு குடுப்பாங்களல இவங்க கிட்ட
பாவோ இன்னக்கி இப்ப சித்திதா கேட்டாதா சொன்னா அவே அதுக்கு ஒண்ணு தெரியாது ஏன்னா அது அப்டி இப்டி அன்னக்கி ஒரு நாள் சொன்ன அவே யாருக்குமே தெரியாது அக்கா மொத ரெண்டே ரெண்டு இது தந்தா பெரியவ ஒடம்பு சரியில்ல நா அப்டியே அப்டி மாத்தி மாத்தி என்னய பைல அவிலச் சொல்லு பின்ன நாங்க கஷ்டப்படும்போது நீங்க ஃபுல்லா தந்து இது பண்ணிய